சொல்லுங்க
தூக்கமே வரமாட்டது தூங்கலான் பாக்குறே முடியல என்னால
இப்பயா
ஆமா
மத்தியமாயிர்ச்சு
மதியொ தூங்க கூடாதா என்ன
தூங்கலா நானூ தூங்கிர்வே
ஆஹ்
நா இல்லே பத்து மணிக்குதா எப் மேக்சிம எப்பயுமே எந்திரிப்பாங்க பொண்ணுங்க ஆஹ் ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ கூட ஆகல அதுக்குள்ள மறுபடியு தூங்குறிங்களே அதா கேட்டே
அதல்லா தூங்கலாங்க தூக்கோன்றது வாழ்க்கைக்கு வேணூல
அது எட்டு மண் நேரோ இருந்தா போதூ எல்லா மண் நேரமூ இருக்கவுட்ரா
ஏங்க நா லேட்டா தூங்குணங்க நைட் நா வெறு சிக்ஸ் அவர்ஸ் தாங்க தூங்குனனே
அப்புடியா
ஆமா
சேரீ
அதா இன்னு ஒரு செவன் எயிட் டூ இன்னு த்ரீ அவர்ஸ் தூங்ணா போதுங்க தூங்கவே முடியாது தேவே போயிடு பட்டுனு
இந்த எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்க தூங்குவாங்க ஸ்கூல்ல அந்த மாரி இருக்கு
ச் நீங்க வேற நா தூங்கலனு ஃபீல் பண்ணிண்ணு இருக்குற சொல்லுங்க சொல்லுங்க சாப்பிடலங்க அதே எங்க அம்மாக்கு கால் பண்ணி இப்ப நாங்க என்ன நீ கெளம்பிட்டியா அப்டினு கேட்டாங்க இல்ல போனு இதுக்கு அப்புற தா என்ன பண்ணிட்டு இருக்க வேல பாத்துட்டு இருக் ஓகே ஓகே சேரி சேரி கெளம்பிட்டு கால் பண்ணு அப்படின்னா நா எப்ப கெளம்பி எப்போ போய் எப்ப வரப்போறன் தெரியலையே
எலே எங்க போறீங்க
நானா அது எப்படி என் வாயல சொல்லுவே அது ஒரு எடங்க விடுங்க
அது வேறையா
ஆமாங்க ரொம்ப சீக்ரட் ஆன பிளேஸ்
ஓ அப்டி எல்லாம ஒரு பிளேஸ் இருக்கு உங்க ஊர்ல
இருக்குங்க ஏ இருக்க கூடாதா என்ன
இருக்கலா
ம் எப்டி இருக்கு தெரியுமா அந்த எடொ சொல்ட்டுமா நானு
சொல்லுங்க
ஆ
சொல்லுங்க சொல்லுங்க
எல்லாரு வானத்த மேல தான பாப்போ நம்ம வானத்த கீழ பாக்கலா அந்த எடத்துக்கு போனோனா
தன் பாக்கலாம் வானத்த கீழ பாக்கலா என்ன சாவா சாவா
ஆ
சாவா
சவா என்னங்க இப்டிலா சொல்றீங்க நா வாழ்வே இல்லங்க இன்னும் வாழ் கு நீங்க வந்து அதுவுல்ல சாவுண்றீங்க என்ன போய்
இ வானத்து மேல கீழ பக்கலான் சொன்னீங்க
ஆனா உண்மையா தா அப்டி ஒரு இடடோஇருக்கு தெரியுமா
தெரியாது
நா உங்களுக்கு அப்றமா சொல்லி தரேன் கத்துக்கோங்க
சேரி சரி எல்லாரு செத்தக்கப்பர தான் வானத்த கீழ வைப்பாங்க
இல்ல அது உயிரோட இருக்கு போதே பாக்கலா அது மாரி ஒரு எடோ இருக்கு
ஓ சேரி சேரி ராக்கெட்ல போக போறீங்களா
ம் சரி அவ்ளோ பணக்கார பொண்ணு இல்லைங்க நானு பேப்பர் கப்பலே உடுத் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கே நான் போய் ராக்கெட்ல போறே ராக்கெட்ல
ம் ம்
யோ புள்ளியாரே புள்ளியாரே சொல்லுங்க
பேப்பர் கப்பல் கப்பல் சொன்னதா ஞாபக வருது இந்த சின்ன வயசல பேப்பர் கப்பல் விடுவோல பேப்பர் கப்பல் பேப்பர் ராக்கேட் பேப்பர் கேமரா
கேமரா இல்லாம பண்ணுவாங்க
அ கேமரா பண்லா ஈஸி
அப்டியா எனக்கு தெரியாது அது தெரியாது
அதுதா நல்லா என்ன ஸ் பேப்பர்னா கொஞ்சோ பெருசா வேணு
ஓகே நா கப்பல் தெரியு ராக்கெட் தெரியு ரெண்டு தா தெரியு
அதுல சவுண்டெல்லா வரும் பேப்பர் க கேமரால கிளிக்குன்ட்டு
அப்டியா எனக்கு தெரியாதுங்க
அந்த அந்த பேப்பர் சவுண்டு வரு
ஆ ஆ
அது நல்லாருக்கு
ஏ ஒன்னு மட்டு தாங்க நல்லா தே சேத்துவே பேப்பர்ல
என்னது
இந்த விசிறி செய்வாங்க பாத்திருக்கீளா மடிச்சு மடிச்சு
புரியல
விசிறி விசிறி மாரி
விசிறி ஆமா ஆமா ஆமா அதுதா செம்ம ஈசி
அது மட்டு தா செய்ய தெரியு
அம்மா அது டோட்டல் ஆஃபு கரண்டு் போச்சுனா பேப்பர கிழிச்சி விசறி செய்வோ
ஆமா யோ ஐயோ
நாங்க ஸ்கூல்ல மட்டும் பண்ணல காலேஜ் போயு அதா பண்ணோ
உஹ்ம் இப்ப அவனு காலேஜ்லயு அப்டிங்க கொழந்தையா இருந்திருக்கீங்க நானாச்சு ஸ்கூல்ல கொழந்தையா இருந்திருக்கே
எப்பயுமே கொழந்தையா இருந்தாதா யாருமே நம்மள ஹட் பண்ண மாட்டாங்க இல்லாட்டி அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்ட்டு சொல்லி சொல்லியே குத்தி குத்தி காமிப்பாங் எதோ
என்னவோ எனக்கு அதெல்லா இல்லங்க இருக்குற வரைக்கோ சந்தோஷமா சிரிச்சுட்டு நிம்மதியா அவ்ளோ தா
செரி செரி சந்தோஷமா இருக்கணு தா இல்லன்னு சொல்லல ஆ எப்பயுமே சந்தோஷமா இருக்க முடியுமா ஆனா தெரியாது
உங்களுக்கு எப்டி போச்சுக்கா ஸ்கூல் டேஸ்லா காலேஜ் டேஸ் எப்டி போச்சு
காலேஜ் டேஸ் எப்பயு எல்லாத்துக்கு போற மாரிதா ஆ போச்சு ஆ லாக்டவுன் டயத்துல காலேஜ் போச்சு எவ்ளோ ஒன்ற வருஷோ ஆனா அந்த ஒன்ற வருஷோ மிஸ் பண்றே அ அப்ப இருந்திருந்தா நெறைய பேர மீட் ஐ மீன் ஒன்ற வருஷோ வந்து படிச்சோமே தவிர யார்ட்டயு அவ்ளோவா க்ளோஸால்லா பழகல
ஓகே ஓகே
அடுத்து அந்த ஒன்ற வருஷோ போயிருச்சு அந்த ஒன்ற வருஷ இருந்தா கொஞ்சோ க்ளோஸா பழகி இருக்கலா நெறைய பேரோட தலையெழுத்தயே மாத்தி இருக்கலா
எதோ வாழ்க்கைல அடிப்பட்ட மேரி பேசுறீங்க
ஆமா நெறைய நெறைய பேர் நெறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஒன்ற வருஷத்துக்கு இன்னு ஒன்ற வருஷம் இருந்திருந்தா எத்தன பிரச்சினை வந்திருக்குன்டு யாருக்குமே தெரியாது ஆனா நெறைய பேர் திருந்தி இருப்பாங்க நெறைய பேர் ஃபியூச்சர் நல்லா இருந்துருக் கா எனக்கு தெரிஞ்சது
புரியுது
ம் யூ ஜி முடிச்ச அப்புறோ பி ஜி போட்டோ அது நா எதிர்பாக்காததா அளவுக்கு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் குடுத்துச்சோ ஒரு செமஸ்டர் வரைக்கு ஆறு மாச வரைக்கு நா நெனைச்ச எடத்துக்கெல்லா கூட்டு போனாங்க
ஓகே
ஒரு கேங் செட் ஆனோ அது செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அடுத்து பன்னெண்டு மாசோ அடுத்து பதினெட்டு மாசோ ஒன்ற வருஷோ நா நெனச்சு பாக்காதெல்லாம் நடந்துச்சு கடுத இல்ல எனக்கு பிடிக்காத விஷயல்லா பண்ணாங்க எல்லாமே மொத ஆறு மாசோ எனக்கு புடிச்ச மாரி இருந்தோ பர் புடிச்ச எடத்துக்குல்லா போனோ புடிச்சு சாப்ட்டோ அதுவு எங்க ஊர்ல எல்லாமே கடைக்கு சோ பிரச்சனையே இல்ல அதுனால எல்லாமே சாப்ட்டோ ஆ என்னனாலு நெனச்சுருந்தாலு என்ன கஷ்டோ வந்தாலு எல்லாமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டோ
செரி
அதுக்கப்றோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல எல்லாரு க்கு சண்ட வந்துடுச்சு என்ன தவிர
ஓகே ஓகே
அதுல நம்ம மட்டுந்தா தனியா சோலோவா நிக்குனு தவிர அவுங்களுக்குள்ள அவுங்க சண்ட போட்டு என் நீ தனியா விடு நாங்க சண்ட போட்றோ வேடிக்க பாருன்ட்டு அப்டியே விட்டுட்டே
ஓகே
அப்டியே கை கழுவி விட்டுட்டே அப்றோ அவுங்களு தெரிஞ்சு ருவாங்க நானு செரி என்ன பண்றதுன்டு அப்பப்போ எவடயாச்சு பேசுவே
ஓகே
என்ன இருந்தாலு ஃப்ரெண்டு தானேன்டு
ஆமா
என்ன பண்ணமுடியு டக்குணு விடவு முடியாது ஆனா அவங்கல்லா அது கடந்து போயிருவாங்க நம்மளாலதா அத கடந்து வர முடியா
ஆமா
நறைய அடிதா விழுகுது இந்த காலேஜ் போனாலு செரி ஸ்கூல் போனாலு செரி காலேஜு ஸ்கூலு நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இரு க்குனுன்ற ஒரு நாலு விஷயோ தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கட்டாயத்த துலதா அது வைக்காங்க அந்த பதினஞ்சு வருசோ ச்சி இருவது வருசோ இருவத்தோரு வருசோ வரைக்கு அந்த இருவத்தோரு வருசோ எதுவுமே படிக்காம அப்டியே இருந்தோனா நறைய விஷயோ நம்ம கத்துருப்போ கொஞ்சோ தீய சேர்ல போய்ருக்கோ போய்ருப்போ கேக்குதா
என்ன கேட்டுட்ருக்கே நீ சொல்றதா நா யோசிச்ட்டு இருக்கே அப்டியே
ஆமா அதனாலதா அந்த காலத்திலயே அப்டி கொண்டு வந்தோ கொண்டு வந்தாங்க ஒன்னு ஒன்னா கொண்டு வந்தாங் லெப் ன் எழுத்துக்கள் நம்பரு ஒன்னு ஒன்னா எதோ ஒரு வடிவில வந்து கண்டுபுடிச்சு கொண்டு வந்தாங்க ஆனா ஏ கொண்டு வந்தாங்க எதுக்கு கொண்டு வந்தாங்கன்டு யாருக்குமே தெரியாது அது நம்ம தா எல்லா எடத்துலையு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோ இதுக்குதா இந்த பொருள் இதுக்குதா இந்த பொருள் ட்டு ஒரு வேடு எடுத்தோனா அந்த வேடுக்கு இவ்ளோ பொருள் இருக்குன்ற
ஓகே
இப்போ அதுவே நமக்கு ஒரு எதிராகவு இருக்கு படிக்க முடியாம புரிஞ்சுக்க முடியாம ஒருவேள கடவுள் தா நமக்கு அந்த மூள குடுக்கலையா ட்டு தெரியல ஒருவேள அது நம்மளால புரிஞ்சுக்க முடியலையான்டு தெரியல படிக்க முடியலையானு தெரி இல்லாட்டி சொல்லி தர்ற வாத்தியார் அப்டி இருக்காங்களன்றது புரியல மொத இது புரிஞ்சுக்கவே ரொம்ப டிலே ஆகுது அதுக்கப்றோம அத படிச்சு புரிஞ்சுக்கணும்னா ரொம்போ டைமாய்ரு ஆ இருக்கு வாழ்க்கை
சொல்லுங்க
அதா இதா ஸ்கூல் டேஸ்லயு காலேஜ் டேஸ்லயு நடந்தோங்க சிறப்பான சம்பவம்
நல்லபடியா எதோ முடிச்சிங்க யூ ஜி நல்லபடியா பண்ணி எல்லாருமே பக்கவா பண்ணிட்டு வெளிய வந்திருக்கீங்ளே அதுவரயு சந்தோஷப்பட்டுக்கோங்க
அம் இன்னா போயிருச்சு எல்லாமே
அதுதான்ப்பா எல்லாமே சரியாயிடு ஒரு நாள் அவ்ளோ தா
சேரிங் சே ஓக்கே மை ஃபாலிஸ்
ஏங்க
இல்ல ஒன்னு இல்ல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
ஒரு நிமிஷோ ஆ கேக்குதாங்க
ஆ கேக்குது
ஆ பேசுங்க பேசுங்க நீங்க பேசுங்க
ஸ் ஆ செரி பாருங்க நாந்தா ஒருத்தோங்க வந்திருக்காங்க
ஓ அங் ஆள் வந்துருக்காங்ளா
ம் ஆமா
செரி ஓகேங்க சரி வெக்கறே
ம் சேர்